ந நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கக்கா கு ரொம்ப கோட காலத்துல தண்ணிக்குல்லா ஒரே திண்டாட்டமா இருக்கு உங்க பக்கமு தண்ணி இருக்காதே என்ன பண்றீங்க
எங்க பக்கம் எல்லா நல்லா தண்ணி வசதில்லா இருக்குக்கா எங்க ஊர் சைடு எல்லா போர்வெல் பைப்பு தா கிடைக்கோ தண்ணிரெ வந்து எங்க ஊர் ரொம்ப நல்லா சகஜமா கிடைக்கோ
ஓ அப்டியா இங்க என்னா பண்ணிட்டாங்கன்னா இந்த கொளத்து தண்ணி எல்லா இருக்கும்ல்ல அதெல்லா வந்துட்டு கொஞ்சோ சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலே நாங்க அந்த கோட காலத்துல எல்லா ஒரு துணி தொவைக்கிறதுக்கு பாத்ரோ வளக்கறதுக்குல்லா பயன்படுத்திட்டே இருந்தோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க அதுலல்லா ஒரே குப்பய போட்டு வீட்டுல இருக்கும்ல பழய துணி இந்த குப்ப பாலித்தீன் பேப்பரு எல்லாத்தயு கொண்டாந்து கொளத்துல கொளத்துல கொட்டி தண்ணியே வீணாப்போயிட்டு இப்போ இந்த மா கோட காலத்துல தண்ணி ஒரு துவைக்க புழங்க எல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு தண்ணிங்களு இங்கெல்லா ஒரே உப்பு தண்ணியா இருக்கு ஏதோ தண்ணியே கொஞ்சோ சி க்கனமா பயன்படுத்தினாதா இது பண்ணலா போல இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது அப்டித்தா இப்ப வந்து ஊராட்சி அளவுல பாத்தீங்கன்னா அது குடித்தண்ணீர ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தனோ குடித்தண்ணி மட்டு இல்லாம நம்ம புழங்குற தண்ணி கூட சிக்கனமாதா பயன்படுத்தனோன்னு ஒரு விழிப்புணர்வு ஆ வாகனத்துல வச்சு ஆ அலவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க
என்னத்த விழிப்புணர்வு பண்ணாலு இவங்களா ஏந்தா இப்டி வீணடிக்கிறாங்கனு தெர்ல எ எங்க வீட்டுக்கிட்டயே பாத்தீங்கன்னா ஊராட்சியில வர வீட்டுக்கு வீடு குடிநீரு கனெக்ஷன் நறய பேர் எடுத்து வெச்சுருக்காங்க பணங்கட்டி எடுக்க முடிஞ்சவங்க இப்ப எங்களுதுலா பணங்கட்ட முடியலன்ட்டு நாங்க எடுக்கல பொதுவா ரோட்ல ஒரு தெருவுக்கு ஒரு பைப்பு இருக்கோல்ல அந்த மாரி பைப்பு தா என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வீடு உள்ளவங்கல்லா வந்துட்டு சின்ன என்ஜின் மோட்டரு இருக்கோல அத பைப்ல செட் பண்ணி தண்ணிய ஏத்திறாங்க டேங்குக்கு நாங்க தண்ணில்லா மா காலையில இருந்து நிக் க்கிறோ அதுவு ஒன்னு விட்டு ஒரு நாள் தா வர்ற தண்ணியே எங்களுக்கு வரவே மாட்டுது ரொம்ப சிரமமா இருக்கு குடி தண்ணிக் கி வீட்டு தண்ணி உப்பா இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போயிட்டு ஒரு கொடோ தண்ணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் போய் எடுக்க வேண்டியதா இருக்கு நம்ம இதுக்கெல்லா ஏதாவது ஏற்பாடு பண்ணணு ஒரு விழிப்புணர்வு மக்
ஆமா கண்டிப்பா இதோட வந்து விளைவுகள் எதுனால அப்டின்னா இப்ப வீடு கட்டுறதுக்குல்லா அதிகமா செங்கல்கள் தேவைப்பட்டுச்சு அப்டின்னு செங்கலுக்கு வந்து ஒரு அதிக ஒரு ஆ தேவ அதிகமா இருந்துச்சுல்ல இப்ப வீடு கட்டுறதுக்கு நறய தேவைப்பட்டது அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா நறய குளங்கள் அதாவது மண் மண்ண எடுத்தோனே அந்த இடத்துல உள்ள இயற்கை வளோ வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு மணலு சேர்ந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துறாங்க இதனாலதா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கொறஞ்சது அப்டின்னு சொல்றாங்க எங்க ஊர் சைடுலா இது மாரி அதிகமா கல்லு அறக்குறதுக்காக மண் எடுக்கறதெல்லா வந்து ரொம்ப தடை செய்யப்பட்டுட்டு இப்ப ஆனா ஒரு காலத்துல வந்து அதிகமான மண்க மண்ண எடுத்து எடுத்து ஒவ்வொரு இடத்தயு எமளுக்கு தேவைப்பட்டா எவ்வளது வேணாலு மண் எடுத்துக்கலா அப்டிங்கற மாதிரி எடுத் ஆயிடுச்சு
சரியா சொன்னீங்க எங்க ஊர்லயுமே முன்னாடி எல்லா வந்துட்டு ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடிக்கெல்லா தண்ணி இருந்துது முன்னாடி இப்ப நாங்க சமீபத்துல சேரி இருக்கற தண்ணி தா உப்பு தண்ணியா இருக்கு அத ஏதாவுது இன்னோ சரி பண்ணி பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஆழத்துல இறக்கி தண்ணி போட் போட்டீங்கன்னா நல்ல தண்ணியா வரும்னு சொன்னாங்கட்டு போட்டோ நூத்தி இருவத்தியஞ்சு அடி வரைக்கோ போட்டோ அங்க எல்லாமே நீரோட்டம் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு சீக்கிரோ வந்துட்டு ஒரு சமீபத்துல ஒரு பத்து வருஷத்துக்குள்ளேயே நம்ம பக்கம் எலாம் நீரோட்டம் ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு இல்லப்பல்லா
ஆமா எனக்கு தெரிஞ்சு நா சின்ன பிள்ளயா கிறப்ப எங்கமா தூக்கி வப்பாங்க தண்ணி அத வந்து அப்பப்ப ம் தீரும் போது தா தூங்கி தூக்கிப்பாங்க அடிப்பைப்புல இப்ப வீட்டுல பாார்த்தீங்கன்னா ஒரு பத்து குடம் போல நாங்க குடிநீரை சேகரித்து வச்சிருக்கோ அது ஒரு வார ஆனாலும் சேரி அந்த தண்ணி தா ஒரு நாள் நம்ம காலையில வச்ச தண்ணிய வந்து சாய்ந்தர ஊத்திட்டுதா எங்க அம்மா தூக்குவாங்க அப்படிதா நா பாார்த்திருக்கே அப்படி இருந்த காலம் போய் இப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தடம் நம்மளுக்கு குடித்தண்ணி கிடைக்குது அதையே நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தணு அப்படிங்கிற மாரி நில ஆமா வந்துருச்சு
நீங்க சொல்றது உண்மைதா நாங்க எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வீட் எல்லா பாத்தீங்கா பைப்ல எங் ஊர்லல்லா கால இருந்து சாயந்திர வரைலு தண்ணி வரு வீட்டிலையு தண்ணி இருக் காலையில உடிச்ச தண்ணியே எங்க அம்மா சொல்லுவாங்க சாயந்திரமாயட்டு இந்த தண்ணிய ஊத்திட்டு இன்னு கூட தூக்கல திட்டுவாங்க அப்படி இருந்து எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா ஒரு தண்ணிய மூண் நாளைக்கு வச்சு குடிக்க எனக் கு ஆரம்பத்துல ஒரு மாதிரி அருவருப் மாதிரி இருக்கு இன்னு இந்த தண்ணிய மூணு நாளைக்கு வச்சு குடிக்கிறமு இப்ப எல்லா மூணு நாளைக்கு வந்துல நாலு நாளானாலு எப்பா தண்ணி இருக்கேன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிற மாதிரியிட்டு என்ன பண்றதுனே தெரில நம்ம வந்து மழை காலத்துல ஏதாவது சேமிக்கணு அதே மாரி இந்த வாய்க்கால் குளங்களையு கொஞ்சோ தீவிரவாரி மக்கள் எல்லா ஒரு ஒத் ஒத்துமையா ஏதாவது சரி பண்ணணும்ல்ல
இப்ப இல்லல்லா ஆ கிணறுகள் அதாவது பழக்கம் புழக்க இல்லாத கிணறுகள் அது பயன்படுத்தப்படாத கிணறுகள்ன்னு ஒரு ரெண்டு மூணு கிணறு இருக் க்கு அது வந்து மரங்கள் மரோ செடி கொடி இத எல்லாமே அத சூழ்ந்து கிணறு இருக்கிற தடமே தெரியாம போயிடிச்சி அந்த மாரி உள்ள கிண த்தெல்லா தேர்ந்தெடுத்து அ பனி ஆட்கள வச்சி சுத்தம் பண்ணி அதுல வந்து தண்ணீர் வரத்து கிடைக்குமா அப்பிடின் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவ்ளோ நாள் அந்த மாரி ஒரு திட்டம்லா யாரு கொண்டுட்டு வரல இப்ப குடிநீர் தேவை அதிகமாக அதிகமாக இது மூலமா நம்மளுக்கு தண்ணீர் ஆதாரோ கெடைக்காதா அப்பிடின் சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க ஆ சமீபத்துல கூட எங்க ஊருக் ப்பு வந்து ஆராய்ச்சி பண்ணனாங்க ஒரு இருவது அடி இருவது அடிக்கு கீழ வந்து நீரோற்ற அருமையான நீரோற்றம் போகுதுமா நீங்க ஏமா தண்ணிக்காக இப்பிடி ஊர் ஊரா அலையறீங்க போராட்டல்லா பண்றீங்க அப்பிடின்லா எங்கள வந்து கேட்டுட்டு போனாங்க அதுக்கப் ப்புறோ நாங்க வந்து அவுங்க சு ம்
ஆ சொல்றாங்க ஆனா நம்மளாலதா ஒன்னு எப்பிடி தண்ணிக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு கொடோ தண்ணிக்கு தவியா தவிக்கிற மாரி இருக்கு ஆனா எங்க ஊர்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராமத்துல மக்கள்லா ஒன்னு கூடி எங்க ஊர்ல கொஞ்சோ கிராமத்துல ஒரு தலைவர்கள் எல்லா இருக்காங்க அதாவது பஞ்சாயத்துன்னு இல்லாம சும்மா ஊருன்னா ஒரு கிராம த்துக்கு ஒரு கட்டுப்பாடுல்லா இருக்கு இங்க வந்து ஒன்னா உட்காந்து ஒரு கூட்டம்ல்லா போட்டு ஒரு மூன்று பெரிய குளோ இருக்கு ஒரு தாமரோ குழன்னு இருக்கு இன்னொரு குழம்ன்னு இருக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரெண்டு கொளத்துல ஒரு கொ அந்த மீன் வளர்ப்புல்லா பண்றாங்கல்ல அந்த மீன் வளர்ப்புக்குமே மீனுக்கு வந்துட்டு நீ எல்லா வந்துட்டு போடக்கூடாது ஏன்னா தீனிங்கிற பேர்ல என்ன ந்தாங்கன்னா இந்த மாட்டு சாணம் பண்டிகையோட கழிவுகள் இதெல்லா கொண்டாந் து மீன் வளர்க்கணுங்கிறதுக்க ராத்திரில போட்டுட்டு போயிட்டாங்க இப்ப ஊர் பஞ்சாயத்துல ஒன்னு சேந்து இந்த மாரி தி இதெல்லா போடக்கூடாது தண்ணி சுத்தமா இருக்கணு அதுவு ஒரு குளம் புடிச்சி இறைச்சி காயஞ்சதுக்கு அப்புறதா அடுத்த கொளத்த புடிக்கணு ரெண்டு கொழமு ஒரே நேரத்துல இரைச்சி காய வச்சுட்டுனா தண்ணி இல்லாம போய்டா மக்கள் திண்டாடுவாங்கன்னு ஊர்ல கட்டுப்பாடு போட்டு ஒரு நோட்டு எல்லா குடுத்து வீட்டுக்கு வீடு எல்லாத்தையு கையெழுத்து வாங்கிலா இப்ப ஒரு திட்டம் நிறைவேற்றிரு க்காங்க
ஆமா இது மாரி ஒத்துமையா எல்லாரு செஞ்சா மட்டுதா அவுங்கவுங்க என்ன பண்றாங்க அப்பிடின்னா தனிப்பட்ட லாபத்துக்காக மண்டிக்கிறது மணல் எடுக்கிறது அரசாங் ங்கத்துக்கே தெரியுமா நெறைய திருட்டுதனம்ல்லா பண்ணி க்கே வளத்ததா சீர வைக்கிறாங்களே தவிர அத காப்பாத்தணு அப்பிடிங்கிற ஒரு அ ஒரு இது அடிப்படை அறிவு கூட இல்லாம எல்லாருமே இரு க்காங்க இப்ப குடிநீர் பற்றாக்குறையோ இல்ல வேற எதா காலநிலை மாற்றங்கல்லா எதனால வருது இந்த மரத்த அழிக்கிறதுனாலையு அ இயற்கை வளத்த சீரழிக்கிறதுனாலதா அந்த கால்நிலையல்லா மாறி போய் இப்ப நம்ம மக்களாகிய நம்மதா அவஸ்தப்பறோ அவுங்களுமேதா இப்ப உணர்ந்து பாக்குறாங்க ஐயோ தண்ணிக்கு நம்மளே கஷ்டப்பற மாரி இருக்கே காசே இருந்தாலு எவ்ளோ காசு மாறி இருக்கு சொல்லுங்க பாக்கலா ஒரு திருவிழாக்கள் இல்ல ஒரு வீட்டு விசேஷங்கள் நேரத்தல்லா அ ஒரு கேன் வாட் உங்களுக்கு எதுனா அவ்ளோ ஒரு அதிகமான அளவுலதான தேவப்படு மத்த நேரங்கள்ல பிரச்சன இல்ல ஒரு கல்யாணமோ இல்ல வீட்டுல்ல விசேஷங்கள் நடக்கறப்ப எவ்ளோ தண்ணீரா காசு குடுத்து வாங்க முடியு சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு
அப்பிடியே வாங்கனாலு அந்த கேன் தண்ணிலா உங்களுக்கு ஒதுக்கிதா நா எதாது கல்யாணதுக் த்துக்கு போய்யல்ல அந்த பாட்ட தண்ணி புடிச்சாலே எனக்கு ரெண்டு நாளைக்கு தொண்ட கட்டிக்கு சளி புடிச்சிக்கு எனக்கு அந்த கேன் தண்ணி புடிக்க மாட்டது அதுக்காகதா நம்ப ஊர்ல வர ற்ற தண்ணிக்கு இவ்ளோ பண்ண வேண்டி த இருக்கு இப்பல்லா நா தண்ணிய சிக்கனமா பயன்படுத்த நிறைய கத்து வச்சிருக்கே பா இந்த தண்ணி எடுத்து அதுல மாத் துறதுன்னு ஒரு மூணு கோட தண்ணிய வச் சு ரெண்டு நாளைக்கு அப்படியே பொறுமையா இது பண்ணிடுவா அவ்வளோ சிக்கனம் பண்ற நிலைமைய ஆயிடுச்சு நீங்க தண்ணியை வீணாம அடிக்காம இருக்கிற தண்ணியில புழங்கறதுக்குன்னு ஏதாவது பண்ணுவீங்களா
ஆமா இப்ப ரெண்டு நாளைக்கு மேல ஆயிடுச்சு தண்ணீர் தூக்கி தூக்கி அப்படின்னு இப்ப புதுசா நம்ம தூக்க போறோம்னா அந்த தண்ணிய வந்து நா சமையல் பண்றதுக்கு காய்கறி கழுவுறதுக்கு இது மாதிரி மத்ந வேலைகளுக்கு நா பயன்படுத்திப்பே அந்த தண்ணீரை வந்து வீணடிக்காம ஒரு பேரல்ல ஊத்தி வச்சுப்போ தேவைப்படுறோ அது ரொம்பவு அழுகா போவாது அது ஒரு மூணு நாளுக்குள்ள அதையு நம்ம காலியாக்கிடணு இல்லனா அதுலயு ஏதாவது பிரச்சன கிருமிகள் எல்லா வளர ஆரம்பிச்சுடு இல்ல இப்ப காய்கறி கழுவுறதுக்கு அரிசி கழுவுறதுக்கு ஆ வேற ஏதாவது து இப்ப மாவு வரைக்கிறோ இட்லி மாவு அரைக்கிறோம்னா அப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சோ அதிகமா தண்ணி தேவைப்படு
சரியா சொன்னீங்க இட்லி ஊற ஒரு அன்னைக்கு தா நா வந்துட்டு இட்லி மா வரைக்கிறந்தா நெறைய தண்ணி தேவைப்படும்னு எக்ஸ்ட்ரா ஒரு கொடோ தூக்கணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இட்லி கழுறது அந்த அரிசி உர வக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள் மிச்சம் இருக்குமில்ல அந்த நால கணக் க்கு பண்ணிதா இப்பல்லா நா இட்லிகே ஊவிக்கிறது அந்த தண்ண கீழே ஊத்தாம அந்த தண்ணில இந்த உளுந்து அரிசி எல்லா ஊற வச்சுக்கிறது அதே மாதிரி ஒரு காய்கறி கழுவுறதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தா தண்ணி வச்சு அதுலயே கழுற து நம்ம சமைக்க இல்ல கை கழுவோம்ல அப்பப்ப எனக்கு அது பழக் கமா போயிடுச்சு எந்த பொருள தோட்டாலு ஒரு தடவ கை கழுவிட்டுதா மறுபடியு சமைப்பே இப்பல்லா அதுக்கு கூட ஒரு கிண்ணத்துல ஊத்தி வச்சுட்டு அந்த தண்ணியிலேயே கழுவுற மாதிரிக்கு இருக்கு இந்த தண்ணீர்ன எல்லா சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க அவ்வளோ பேரு ரோட்ல எல்லா வந்து தண்ணிய எல்லா ஓட விடுறாங்க இப்பல்லா அத பாத்தா எனக்கே ரொம்ப கோவோ வருது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோ தண்ணி இல்லாம இந்த தண்ணிக்கு இவ்வளோ வீன் அடிச்சுட்டு நிக்கிறாங்களே இந்த ஒரு கொடோ தண்ணிக்கு நம்ம தெருவுலையே நிறிக்கிறோங்கிற மாரி ஒரு ஆதங் ல்லா வருது இப்பல்லா
கண்டிப்பா நாங்க வந்து குளிக்கிறதுக்கு இல்ல மத்த வேலைகளுக்குல்லா குளத்து தண்ணிய தா நாங்க பயன்படுத்துற குளத்து தண்ணியும் என்ன ஆகும் அப்படின்னா பல்லு வளர்க்கறப்ப எங்களுக்கு அது ஒரு மாதிரியா தோணு அதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி வாயெல்லா கொப்பளிச்சிட்டு கடைச நேரத்தில கொஞ்சோ நல்ல தண்ணிச் கொப்பளிச்சி போ சில நேரங்கள்ல மீன்கள் சே து வாடை வந்துருது இந்த வெயில் நேரக்கு மீன்கள் எல்லா இறந்து போய் ஒரு மாதிரியா வாடை வரறதுனால சில அதுவுமே சில நேரத்துல பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு யோசனையா இருக்கு இப்ப ஒரு மாதிரியா வாடை வர ஆரம்பிச்சிரும் இல்ல அ பச்ச கலரா போனோனே ரொம்ப பச்சயா போனோனே ஒரு மாரி வாட கவிச்சுது அடிக்கிற மாரி ஆயிடு துணிகள் துவைக்கிறதுக்கு
ஆமா இந்த துணி துவச்சி ஒரு காயப்பட்டோம்னால அந்த துணில ஒரு ஒரு கவிச்சு வாட மாரி வருதுல்ல குளத்து துணி தண்ணியில துவைச்சுட்டோம்னா அது என் பிள்ளைங்க எல்லா என்னன்னா என்னம்மா துணி ஒரே வாட வருது இத போய் எனக்கு போட்டு விடுறேன்னு எல்ல கேக்குறாங்க
ஆமா அந்த கோடை காலத்துலதா நம்ம அந்த குடிநீர் பற்றாக்குறைய நம்ம ரொம்ப எதிர்கொள்ற மாரி இருக்கு மழை காலத்துல கூட நா என்ன பண்ணுவனா ஆ மாடியில இருந்து வழியற தண்ணி எல்லா கூட புடிச்சு வச்சு நா அத ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ பயன்படுத்திப்போ அதிகமா தண்ணீர் பழக்க நம்மளுக்கு இருக்காது மழ காலத்துல இந்த கோடை காலத்த ரொம்ப சவாலா இருக்கு அ அதுவு இதுக்கப்புற வரக்கூடிய காலநிலைகள் மாற்ற வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விளைவ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் வரைக்குமே வெயிலோட தாக்க அதிகமா இருக்கு அப்படின்னு இப்ப நியூஸ்
அதுவு வெயில் காலங்கற வி ச்சி இப்ப தண்ணியு நம்ம ரொம்ப அதிகமா குடிக்க வேண்டியதா இருக்குல்ல தாகம் எடுட்டே இருக்கு மூணு கொடோங்கும் போது நாலு கொடோ இருந்தாதா சரியா வருது நீ என்ன பண்றதுனே தெரிய மாட்டது சரி பாப்போ நா உ ந்ட்ட மறுபடியு ஒரு தரவ ஃபோன் பண்றே
ஆ ரொம்ப நன்றிக்கா